இருக்கிறதா தோழி ஆஹ் நல்லா இருக்கே நீங்கள் எப்டி இருக்க ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நன்றாக இருக்குறார்கள்
ஆ எல்லாரு நன்றா இருக்கிறாங்க
ஆ என்ன சமையல் செய்து விட்டீர்களா ஆ
என்னைக்கு வாங்கும்ல புளிக்கொழம்பு இந்த வாழைக்கா பொரியல் ஆம் ஆம் புளிக்கொழம்பு வாழைக்காய் பொரியல் தா இன்னைக்கு பண்ணுணோ ஆ உங்க வீட்டுலா என்ன சமையல்
எங்க வீட்டில் சாம்பார் அப்பற கோவக்காய் பொரியல் ரசம் உங்கள் வீட்டில்
புளிகொழம்பு வாழைக்கா பொரியல்
அப்டியா வாழக்காய் பொரியலா வாழைக்காய் பொரியல் எப்படி செய்வது
வாழைக் வாழைக் வாழைக்கா வாழைக்கா புரியும்
ஆ
வாழைக்கா பொரியல் வாழைக்கா அ தோல் சீவி விட்டு கடுகு உளுத் த்தம் பருப்பு அ போட்டு தாளிச்சி ஆ வெங்காயோ போட்டு காஞ்ச மொளகா இல்லன்னா உங்களுக்கு இல்ல பச்ச மொளகா வேணாலு போடலாம்
ஆ
க்காவ சின்ன சின்னதா பண்ணி ஆ அதுல போட்டு கிண்டி அப்டியே கொஞ்சோ கொஞ்சநேரம் இது பண்ணி எடுத்துட வேண்டியதுதா லாஸ்ட்டா நம்ம தேங்கா தூவிட்டு சரி இங்க வந்து வீட்ல வந்து சா வாழைக்காவ ஒரு வாட்டி அவிச்சிட்டு அதுக்கப்பறம் போடுவாங்க
ம் சரி
ம்
அப்பறம் சமைத்து முடித்து விட்டீர்களா இல்லை
ஆ சமையல் முடிந்து விட்டது அ தம்பி இல்ல அது வந் வம்பு பண்ணி ட்டுருக்காப்புல அப்டியே அவரு கூட போகுது
ஆ
கிட்ட வம்பு வழத்துட்டு இருக்காப்புல
கொஞ்சம் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீர்களா
கிட்ட அம்மா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காப்புல
யாரு அப்படியா ஆ ஆ பசங்க எல்லாமே அப்டிதா பண் பண்றானுங்க
ம் அது காலைல ஸ்கூல் வேற தொறக் க்காததுனால ரொம்ப தொந்தரவா போய்ட்டு இருக்கு இல்ல ஸ்கூல் தா இப்போதிக்கு ளுக்கு நாலாந்தேதி சொல்லிருக்காங்க ஆனா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறது
ஆ வெயில் பயங்கரமா இருக்குது இங்க கூட அப்படிதா வெயில் இங்க ரொம்ப ஜா சயா இருக்கு
ஆமா தம் பதினொரு மணிக்கு வெள்ல போனாலே தாங்க முடிய மாட்டேங் திரும்பி நாலு மணி ஆஹா பதினொன்ட்டுனால வெளியிலயே போக கூடாது இன்ன வெளியிலயே போறதுல சா தவிர்க்க முடி யாத காரண ஏதாவது வந்து நா மட்டுந்தா வெளியில போறது
ஆமா விடுமுறைலா முடிஞ்சுற் முடிஞ்சு விட்டதா
அன் இல்ல இன்னு இருக்கு இன்னு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குல
ஆ ஆ
முடிங்க இப்பதா ஸ்கூலக்கு ஆ பள்ளிகளா தொரந்துருக்குல எல்லாருக்கு சந்தோஷமா இருக்கு
ஓ சரி சரி
ம்
ம் ம்
வீட்ல வச்சுட்டு பாக்க முடியல சுத்தமா
ஆ ஆ
வாள் அறந்த வாள் அதுக்காக தா என்ன பண்றதுன்னு தெரியல
ஆ கொழந்தைங்கல்லா அப்டிதா
ஆ அப்ற இல்ல நீங்க சமையலா எப்டி
ஆ என்ன தோழி
நீங்க தா சமையல் பண்ணனீங்களா
ஆமா நாந்தா சமையல் பண்ணுவே அ காலையில மத்தியான நைட்டு நாந்தா பண்ணுவே எங்க வீட்டுல இருக்கவங்கல்லா வெளிய போயிட்டாங்க அதனால நா என்ன நாந்தா பண்ண முடியு எங்க வீட்லயு பாப்பா இருக்கா அவளு கொஞ்ச நெறைய சேட்ட போ கொஞ்சல்ல நெறையா பண்ணுவா இப்ப அவங்கப் அத்த வீட்டுக்கு போயிருக்காங்க ஆ அது கொஞ்ச ஃப்ரியா பண்ண முடியு
ஆ சரிங்க
அல்லது
இப்பவே அப்ப ஸ்கூல் படிக்கிறாக்குறாங்க இல்லையா பள்ளிகள்
கேக்குது கொஞ்ச சத்தமா பேசுங்க
ஆஹ என்ன படிக்கிறாங்க பாப்பா
இல்ல இல்ல இல்ல இப்பதா பாப் ஆ ரெண்டு வயசு கூட ஆவல
ப்பா சரி சரி ஓ சரி சரி இப்ப பாத்துக்குறது கஷ்டந்தா வேல இருந்துகிட்டேதா இருக் கு உங்களுக்கு
ஆமா
ம் சரிங்க சரிங்க வெளியில லா எங்கேயு போனீங்களாங்க
என்ன என்ன தோழி
வெளியிலலா எங்கயு போலயா நீங்க பாப்பாவலா அழைச்சிக்கிட்டு ஏணு
இல்ல பாப்பாவ வச்சுட்டு எங்கயு போ முடியல இங்க கொஞ்ச வெயில் ஜா ஜாஸ்தி ஆ இரவு நேரத் த்துல மட்டு கொஞ்ச மழ பெய்யுது மத்தபடி பகல் நேரத்துல வெயில் ஜாஸ்தி கொழந்தைய வச்சு எங்கயு போகவு முடியாது போனா பக்கத்துல எங்கண்ணா கோவில் அந்த மாரிதா போக முடியு நீங்க எங்க போலயா
நாங்க எங்கேயு போலங்க போன மாலையில தானாங்க போனு ஒரு சைக்கிள் ஓட்டுவாரு அ கொஞ்சோ இதனோன அதுக்கப்புற அப்டின்னு எங்கயாது கோவில்லு அதுக்குதா ஆலோசிக் போறது இல்லனா
அப்டியா ம் ம் ம் சரி சரி
ஆஹ் இங்க பெருசா எதுவு இல்லைங்க கோவில் தாங்க நீங்க பொறுத்த வரைக்கு வாங்கங்க
ஆ சரி சரி
ஆ நா இரவுக்கெல்லாம என்ன சமையல்னு முடிவு பண்ணியாச்
ஆ நா தங்கள் எப்பொழுது இரவு க்கும் சேத்துதான் சமை இப்போ மதியமே சாம்பார் இருக்கும் பொரியல் ரசம் இருக்கும் இரவு நேரத்தில் சாப்பாடு மட்டும் செய்தால் போதும் அனைவர்
பூ பரவால்ல பரவாலங்க பரவால்ல அதாவது இரவுக்கு நீங்க வந் வந்து அ என்னது சோறுதாம் ஓ சோறுதா ஒண்மை இருக்குன்னா
ஆமா சாப்பாடுதான் இரவுக்கு சாப்பாடுதான் அ சா பாடு மீதம் மதியம் சாப் பாடு மீதம் இருந்தால் தோஸ் சை எதனாவது ஏதாவது செய்து சாப்பிடுவோ ஆமா வீணாகிவிடும் வீனா வீணாகி போய போதும் போய ம்ல அதனால
ஆமா ஆமா கரக்ட்தான இங்கயு அப் டிதாங்க எடி இருந்தா மோஸ்லி அ இல்லைங்க உங்கள மாரிதாங்க சாதம் இருந்தா சாதமே சாப்டுக்கிறது தோசை இட்லி அப்டி க்கறதுங்க
ஆஹா அப்படியா ஓ சரி சரி
சாதோ வந்து எப்பயாது
ம்ஹூம் ஓ
இட்லி அந்த மேரி செஞ்சி குடுக்துட்றதுங்க ஆ ம் ஆமாங்க ஐய சாய்ந்தர ஆனாலே ஏதாவது அவனுக்கு சாப்புட்ற மாரி ஏதாவது செஞ்சி குடுத்துட்டு அப்டி போயிடுது வேல உம்ம்
ம் ம் ஆ அப்பறம் கவி
அப்பறங்க எங்கையு வெளியில போலங்களாங்க ஊருக்கெல்லா எங்கையு
என்ன தோழி
ஊருக்குல்லா எங்கையு போலீங்களா தோழி
ஊருக்கா ஊருக்கு எங்கையு போல ஏதாவது நிகழ்ச் சி அ கல்யாணம் எதனாவது ஏதாவது இருந்தால்தா போவே மற்றபடி நான் போக மாட்டே ஆமாம் அம்மா அப்பாவை பார்க்க போவே நா ஆ ஆ அவ்
ம் சரிங்க தாங்க
பக்கத்தில் இல்லை தூரமா இருப்பதால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது
உங்க பாப்பா எப்ப வருவாங்க
பாப்பாவை மாலை நேரத்தில் தான் போய் கூட்டி வர வேண்டும் அவள் வ வர மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிரு ப
ஓ ரெண்டு வய ரெண்டு வயசு தா ஆகுதுன்னு சொல்றீங்க அட பிடிக்கிறா இப்பயே
ஆம் ஆ ஒபயங்கரமா பயங்கரமா அடம்பிடி அடம்பிடிப்பா அவ வரமாட்டே நா எ அத்த கூட தா இருப்பேன்னு சொல்லிட்டு அடம்புடிசிட்டு அது அவங்க அப்பா கூட்டிட்டு வரன்னு சொன்னாங்க வரமாட் சொல்லிட்ருக்கா ம்
சாப்பாடுலா அவுங்களே குடுத்துருவாங்ளாங்க பாப்பா சாப்டுக்மா இல்ல உங்ளுக்கு
என்ன தோழி
உங்கள தேடுமா தோழி பாப்பா இல்ல சாப்பாடுலா சாப்ட்டுப்பாப்டியா
பாப்பாக்கு ஊட்டி விடுவாங்க
ஆ
ஆமா ஆமா ச தேடுவாங் ஆ நா என்ன பார்த்தா போ அ அழுவா ஓடி வருவா
ம் ம்
அடம் புடிப்பா அதனால சரின் நாங்க விட்டுட்டு வந்து ட்டோ அங்க நானி நானு என்ன பா பாக்காத வரைக்கும் அவன் நல்லா வெளையாடுவா
ஆ பாத்ததுக்கு அப்பறம் அம்மாவை பாத்தோன்னே ம் அம்மாவ பாத்துவுனே எல்லா புள்ளைங்களும் அழதானே செய்வாங்க
ஆ ஆமா
தோழியே சொல்லுங்க தோழி அப்பறம் இது நீங்க வேலைக்கு எல்லாம் எதுவும் போ போறது இல்லையா தோழி இல்ல அதுக்கப்பறம் போவீங்களா பாப்பா
பாப்பா கொஞ்சம் பெருசாயிட்ட பெறகு க்கு பாப்பாவ பாத்துக்கறதுக்கு இருந்தாங்கன்னா நான் போறதுக்கு ரெடியாதான் இருக்கே இப்ப எங்க வீட்ல எங்க மாமியாரும் வெளியே வேலைக்கு போறதுனால நாதான் பாப்பா பாத்துக்கற மாரி இருக்கு அவுங்க வேலையை விட்டு ட்டாங்கன்னா நானு போற மாரி ம்
செரிங்க தோழி
ஆமா இல்லீங்க வேலைக்கு போறதா
ஆ பேசுன தோழி இப்போ போகல நானு இப்போ ரீச இப்ப போகல கொஞ்ச நாளா போய்ட்ருந்தே தோழி இப்ப பாத்துகிட்ருக்க வேற ஆ ஆமாங்க தோழி சரிங்க தோழி நம்ப
ஆ செரிங்க ம மதிய நேரொ ஆயி விட்டது ம் சாப்பாடு சாப்டுங்கள் ம் சேரிங்க ஆ சேரி